ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க சாப்ட்டாச்சுங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க
சேரிங்க சேரிங்க
சேரிங்க ஏதாவது சமையலுங்ளா சமையலுங்ளா தேங்கா சாப்பாடுங்க
தேங்கா சாப்பாடு ஓகே ஓகேங்க ஒர்க் பண்றீங்களா ஹவுஸ் ஒய்ஃப்ங்களா
இதுல பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணக்கூடாதுங்க வேற டாப்பிக் ஏதாது பேசலா
ஓகே ஓகேங்க
சொல்லுங்க உங்களுக்கு ஏதாது புக்ஸ் ஏதாச்சு பிடிக்குங்களா
புக்ஸ்லா பெருசா வாசிக்கிறது இல்லங்க சும்மா ஏதாது வெளிய போறது அந்த மாரிதா உங்களுக்கு ஏதாது புக்ஸ்சு இந்த மாரி படிக்கிற பழக்கங்கள் இருக்கா
புக்ஸ்சு காலேஜ் படிக்கிறப்ப படிச்சேங்க இப்போ அப்டியே விட்டுட்டேங்க
ஓ
காலேஜ் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த காந்தி புக்கு படிப்பே
சேரி சேரிங்க சேரிங்க காலேஜு காலேஜ் படிக்கிற ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க
காந்தியன் தட்ன்ன ஒரு பீரியட்ஸ் இருக்கு சோ அதுல படிப்பே காந்தி புக்ஸ்சு அப்றோ லைப்ரேரி போயி சின்ன சின்ன புக்ஸெல்லா படிக்கிறது நாவல் எல்லா இருக்குல்ல அந்த மாரி படிப்
சேரி சேரிங்க சேரிங்க ம் காலேஜ் காலேஜ் லைஃப்னா காலேஜ் லைஃப்லா ஏ
நெறைய டூரு இந்த மார்லா போயிருப்பீங்க அந்த மாரி எதாவது அனுபவங்கள் உங்களுக்கு புடிச்ச அனுபவங்கள் எதாவது அந்த மாரி மறக் முடியாத அனுபவங்கள் எதாவது இருக்குங்களா
ஆ அந்த மாரி பாத்தீங்கன்னா நாங்க பெங்களூருக்கு போயிருந்தோ காலேஜ்லருந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க
ஆ ஓகே ஓகேங்க
அது வந்து மறக்கவே முடியாது அது வந்து நெறைய பேரு வந்து கொடைக்கானல் ஊட்டிதான் செலக்ட் பண்ணிருந்தாங்க செரி நம்ம வந்து எல்லாரு போறது இந்த கொடைக்கானல் ஊட்டி தா போறாங்க நம்ம டிஃப்ரா போகலா அப்புடின் சொல்லிட்டு மேம்ட நாங்க எல்லா டிஸ் கஸ் பண்ணிட்டு அதுக்கப்பறோ மேம்கிட்ட போய் சொன்னோ இந்த மாரி பெங்களூர் போகலா மேம் அப்டி சொல்லி சொன்னோ செரி ஓ ஓகே போலாம் அப்புடின் சொல்லிட்டு நாங்க சீனியர் அக்கா நா தேர்ட் இயரு பேட்ஜு அப்றோ பி ஜி செகண்ட் இயர் பேட்ஜு அந்த அக்காங்க ரெண்டு பேரு டிஸ்கஸ் பண்ணி மேம் கிட்ட போய் சொன்னோ செரி ஓகே போலாம் அப்டின்னாங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே
அது குடுக்கவே மாட்டேன்டாங்க எல்லாருமே பக்கத்துல தமிழ்நாட்டுக்குள்ள தா போனு
சேரி சேரிங்
அதர் ஸ்டேட்லா போ கூடாது அப்டின்ட்டு பிரின்சிபல் மேம் சொன்னாங்கனாங்க அதுக்கப்பறோ பாத்தா அவுங்க டிபார்ட்மெண்ட்லே வேற எது இதுக்கு தா போனாங்க மைசூரு அந்த மாரி இதுக்கு போனாங்க சோ அப்ப நம்மளு பா பெங்களூரு போலா அப்டின் சொல்லி ப்ளான் போட்டு மேம் கிட்ட ஹெச்சோடிக்கிட்டலா அப்ப எங்க எல்லாரு சேர்ந்து பர்மிஷன் வாங்கிட்டு அப்பறமா போகலா அப்டின்னே சொல்லிட்டாங்க
சேரி சேரிங்க சேரிங்க சேரிங்
சோ அதுக்கப்பறோ எல்லாரு அதுக்கு ரெடி ஆகி பொயிட்டு வந்தாச்சு அப்போ பாத்தீங்கன்னா கொரோனா பேட்ஜு நாங்க கொரோனா போறக்க நெறைய பேர் வந்து அதுக்கு அப்பறோந்தா போ ப்ளான் போட்ருந்தாங்க மார்ச்சுக்கு அப்பறோ போலா அப்டின்ட்டு
ஓ ஓகே ஓகேங்க
அதுக்கு முன்னாடிலே நாங்க பொயிட்டோ ஒரு பிப்ரவரிலே நாங்க பொயிட்டோ
ஆ ஆ ஆ அதுனால மார்ச்ல ப்ளான் போட்டவுங்களால போ முடியலிங்களா
ஆமா அவுங்களால போ முடியல நெறைய பேரு அதுக்கு ஊட்டி கொடைக்கானல் அவுங்களாம் போட்ருந்தாங்க அவுங்கனால போ முடில ஆனா நாங்க முன்னாடியே போனனால போய்ட்டு வந்துட்டோ ஆனா அந்த ட்ரிப் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு
சூப்பர்ங்க சூப்பர்ங்க கண்டிப்பா நண்பர்களோட சேந்து போறதுனாலே ஜாலிதானே ஆனா காலேஜி லைஃபு ஸ்கூல் லைஃபு அதுலதா என்ஜாய்மெண்டா இருக்க முடியு அத தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல கமிட்மெண்ட்ஸ் வந்துரு அ வீட்ட பாக்கணு அதுக்கடுத்து மேரேஜ் ஆனா அங்க கொழந்தைங்கள பாக்கணு அப்டியே ஒரு ஒரு கமிட்மெண்டா போயிடு அந்தக் காலேஜ் லைஃப்ல போற டூர்ஸா இருக்கட்டு பசங்களோட சுத்துறதா இருக்கட்டு எல்லா என்ஜாய்மெண்ட் அது தானே மறக் க்க முடியாதது அது இல்லாம எந்த ப்ர எந்த கவலையு இல்லாம அந்த டைம்ல பசங்களோட ஜாலியா இருந்துருப்போ ஃப்ரெண்ட்ஸ்சோட இப்ப வந்து அப்டி இருக்காது ஒரு ஒரு ஆளாளுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துரு வேலைக்கு வந்துடோம்னா வீட்ட பாக்கணு கடன் கட்டணு அந்த மாரி நெறைய கமிட் மென்ட்ஸ் குள்ள போய்ருவோ என்னதா சந்தோஷமா இருந்தாலு அந்த சந்தோஷோ நெலைக்காது அடுத்த நாள் நா வேலைக்கு போனு ஒரு நாள் முடிஞ்சுருச்சு அப்டின்ற மாரி போய்டு அப்ப காலேஜ்ல இருக்கப்ப அத பத்தி பேசிக்கிட்டு போய்ட்டு வந்துட்டு அத பத்தி பேசிகிட்டு ஜாலியா இருந்துட்டு சுத்திட்டு அப்டி வந்திருக்கு நல்லாருந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸா போய்ட்டு வர்றது நல்ல விஷயந்தா
ஆ ஆமாங்க
ம்
நீங்க அந்த மாரி எதாது ட்ரிப்பு
ஆ போயிருக்கோங்க நாங்க நெறையா போயிருக்கோ பசங்களோட சேர்ந்து காலேஜ் படிக்கிறப்ப எல்லாமே இந்த ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் வரப்ப யாருமே பசங்கல்லா வெளிய போமாட்டாங்க பெருசா ஊருக்கு போமாட்டாங்க ஹாஸ்டல்லதா தங்கி படிச்சோ அப்போ ஏதாது முன்னாடியே ப்ளான் பண்ணிடுவோ அந்த மாரி போற மாரி இருக்கு எல்லாரு அமௌண்டு வச்சுகுங்கன்னு சொல்லிட்டு திடீர்ன்னு எந்த ஊர்லா ப்ளான் பண்றது கெடையாது இந்த மாரி கொடைக்கானல் நீங்க சொன்ன மாரி கொடைக்கானல் ஊட்டி போய்ருக்கோ இந்த மாரி நெறையா ப்ளான் வச்சிருந்தோ அந்த மாரி நெறய எடத்துக்கு போய்ர்க்கோ கடைசியா ஃபைனல் இயர் படிக்கும் போது நீங்க சொன்ன மாரி எங்களுக்கு நானு கொரோனா பேட்ச்ல முடிச்சதுதா வந்தே அந்த டைம்லதா கோவா போலான் ப்ளான் போட்ருந்தோ என் கொரோனா வந்து மொத்தமா கெடுத்துர்ச்சு அதுக்கப்புறோ போவ முடில அப்றோ பசங்க எல்லாரு ஆளாளுக்கு ஒரு பக்கோ வேலைக்கு போயிட்டாங்கங்க அப்றோ பெருசா எல்லாரையு ஒரே நேரத்துல கனெக்ட் பண்ண முடில எதாது ஃபங்க்ஷன் யாராவது பசங்களுக்கு மேரேஜ் அந்த மாரி டைம்ல மட்டுதா எல்லாரு மீட் பண்ணிக்கவே முடியுது ஆளாளுக்கு பிஸி ஆயிட்டாங்க அவுங்க வேலையினால
பிளேட் எங்க
கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
ம் உங்களுக்கு இப்ப பொழுதுபோக்கு ஹாபி ஏதாது அந்த மாரி என்ன உங்ளுக்கு இருக்குங்ளா ஏதாது இப்ப ஒர்க் பண்றது இல்லாம பார்ட் டைமா அந்த ஆரி ஒர்க் பண்ணுவாங்க தையல்கள் இந்த மாரி எதாது அந்த மாரி பொழுதுபோக்குகள் இல்ல புக்கு படிக்கிறது அந்த மாரி எதாவ்து ஹாபின்னா என்ன பண்ணுவீங்க இந்த மாரி ஏதாது பொழுதுபோக்குகள் இருக்கா உங்களுக்கு
அந்த மாறினா புக்கு படிப்பே நெறைய இந்த டி ஏ ப்ராடக்ட் எக்ஸா நெறைய பண்ணே இந்த வீட்டுக்குதுல ஏதாது ஃப்ரேம் போட்றது அந்த மாரி ஃபோட்டோ எடுத்து செரி ஓகேங்க நா கால் கட் பண்ணிக்லாங்ளா அம்மா இப்பத்த தோத்த முறி